அ நண்பா இரவு வணக்கம் நண்பா
ஏ வணக்கம் நண்பா சாப்ட்டாச்சுங்ளா
சாப்ட்டங் சாப்ட்டங் நண்பா நீங்க எப்டி சாப்ட்டீங்ளா என்ன பண்றீங்க என்ன சாப்ட்டீங்க
நா தோச சட்னி நண்பா
சேரி சேரிங் நண்பா வீட்ல எல்லா என்ன பண்றாங்க
வீட்ல எல்லாருமே சாப்புட்டு இருக்காங்க நண்பா நா முன்னாடியே சாப்ட்டங் நண்பா
சேரி சேரி நண்பா எப்டி நண்பா என்ன சாப்ட்டீங்க
நா நம் தோச நண்பா நீங்க
நா எங்க வீட்ல உப்மாங் நண்பா
அ ஓகே நண்பா
சேரி சேரி நண்பா அப்றோ நண்பா அங்க எப்டி கால நிலையெல்லா எப்டி போயிட்டு இருக்குது
உம் ஆ அமாங் நண்பா இங்க மழை வர்ர மாரி இரு ஏங் நண்பா அங்க
இங்கே மழைதானுங்க நண்பா எதோ இந்த ஒரு வாரமா மேலோட்டமா கொத கொதனு தூருதுங்க நண்பா
ஆ ஓகேங் நண்பா வீட்ல எல்லாரு என்ன பாண்றாங்க
என்ன அம்மா ஊருக்கு போயிருக்காங்க அப்பா தூங்கிட்டு இருக்காருங்க நா வந்து சும்மாதாங்க இருக்க அங்க எல்லா என்ன பண்றாங்க
நா இங்க எல்லாரு சும்மாதா நண்பா இருக்காங்க எல்லா தூங்கிட்டாங்க அப்பா அம்மால்லா
சேரி சேரிங் நண்பா நீங்க என் நீங்க எந்த ஊ சேரி சேரிங் நண்பா நீங்க எந்த மாரி வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க இல்ல வேலைக்கு போறீங்ளா இல்ல தொழில் பண்றீங்ளா உங்கள பத்தி சொல்லுங்க நண்பா
டிப்ளோமோ முடிச்சிட்டு நண்பா நா வந்து லேப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க நண்பா லேப்னா எனக்கு சம்மந்தமே இல்லா த ஒர்க் பண்ணிட்டு இருக்க நண்பா பாத்தீங்கனா மெக்கானிக்கல் குரூப் எடுத்துட்டு நண்பா நா பாத்தீங்கனா இது பவுண்டரி லேப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க நண்பா வெப்ப வெப்பமல்லா இருக்கல்ல நண்பா இந்த அந்த இரும்பெல்லா இருக்கல்ல நண்பா இரும்ப வந்து உருக்கி ஆமா நண்பா இரும்ப உருக்கி அத ஊத்தி ஒரு ஒரு பொருள் தயாரிக்கிறது அங்க நா வேல செஞ்சுட்டு இருக்க நண்பா
பரவாலயே நண்பா இரும்ப உருக்கி ஊத்துறதுனா அது கொஞ்சோ கொதி நிலையெல்லா கொஞ்சோ அதிகமா இருக்குங்ளே எப்டி உங்களுக்கு பாதுகாப்பெல்லா சரியான முறைல குடுக்கறாங்ளா தொழிற்சாலை இல்ல நீங்க எந்த மாரி நீங்க பண்றீங்க உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குங்ளா அந்த வேலைல
இல்ல நண்பா அந்த வேலைல வந்து பாதுகாப்பு இருக்கு நண்பா இருந்தாலுமே கொஞ்சோ நம்மளு நம்மளுக்கு நம்ம பாதுகாப்பா இருந்துக்கணு நண்பா ஆயிரத்தி எழ்நூ ர்ல ஹீ வெப்பநிலை இருக்கு நண்பா
அந்த கொதிநிலையில இருக்கும்போதே அது நம்ம மேல சிறிதளவு பட்டா கூட ரொம்ப நமக்கு பாதிப்பு அதிகமா இருக்குங்ளே இத பத்தி நீங்க என்ன நெனக்ககிறீங்க
நண்பா அது இருக்கு நண்பா ஆனா பாத்தீங்கன்னா அதுதா படாம நம்ம வேலை செஞ்சுக்கணு நண்பா டைட்டா சின்ன சின்ன இதெல்லா கையில எல்லா பட்டாலு நண்பா நம்ம வ ந்து அது சேஃப்டி இல்லதா நண்பா எனக்கு புடிக்காமதா இந்த வேலைக்கு போயிட்டு இருக்க நண்பா
அது செரிங் நண் பா இப்ப நீங்க அதுக்கான உடைகள்ல்லா அடுக் உடைகள் அணிஞ்சிட்டு போறீங்ளா நண்பா
சொல்லுங் ஆமா நண்பா அதுக் கான பாதுகாப்பு உபகரணங்கள் எல்லா குடுத்துருவாங்க நண்பா
ஓ நல்லது நல்லது நான் பாத்தீங்கன்னா நண்பா நானும் பா நீங்க சொன்ன மாரிதான் நானும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கரனுங்க லேப் ல தான் நானும் இதே மாரிதாங்க அத இரும்ப காட்சி ஊத்துற வேலைதான் நானும் போய்கிட்டு இருக்கே எனக்கு அந்த வேலை வந்து புடிக்காமதாங்க போய்கிட்டு இருக்கே
ஓகே நண்பா நீங்க போறது முக்கியம் இல்ல நண்பா உங்களுக்கு நீங்க பாதுகாப் ப இருங்க நண்பா ஒரு நம்ம ஒரு கை ஒரு விரல் போச்சுனாலும் நண்பா உங்களுக்கு வந்து காசு கொடுத்தா உங்களுக்கு வந்து அது உங்களுக்கு வந்து மனசுக்கு வந்து அது ஒத்துக்காது நண்பா உங்க கை உங்ககிட்ட இருந்த மட் டும் நண்பா உங்களுக்கு இதா இருக்கு காச வச்சு ஒண்ணும் பண்ண முடியது நண்பா உங்களுக்கு உயிருக் கு நீங்க தா நண்பா பொறுப்பு நண்பா
நூத்தல ஒரு வார்த்த சொன்னிங்க நண்பா நம்ம நம்ம உடம்பு நம்மதான் பாத்துக்கணும் நண்பா எது கையா இருந்தாலும் காலா இருந்தாலும் நமக்கு போய் நமக்கு தான நட்டங்க அவன் பத்து லட்சம் கொடுத்தாலு பத்து கோடி கொடுத்தாலு அது வந்து ஈடாகாதுங்க நம்ம உடம்ப நம்ம பாத்துக்கணும்ங்க அவ்வளவுதாங்க நீங்களு அதே மாரி தாங்க பாத்துக்கங்க பாத்து வேல செய்ங்க சூதனமா இருக்
நண்பா ம் முடிஞ்ச வரைக்கு நண்பா இந்த வேலைய சொல்லல நண்பா ஓகே தான் ஆனா இந்த வேலைய உங்களுக்கு சாய்ஸ் இருந்தா இந்த வேலைய விட்டுட்டு ஒரு நல்ல வேலையா பாத்துக்கங்க நண்பா இல்லாட்டி தொழில் உங்களுக்கு தகுந் த மாரி தொழில ஏற்படுத்திக்ங்க நண்பா உங்களுக்கு புடிச்ச மாரி இருக்கலா உங்க அப் ப்பாக்கு பு உ உங்க அப்பா பரம்ப பரம்பரையா அந்த பாரம்பரியமா பண்ணிட்டு வரலா அது மாரி உங்களுக்கு தெரிஞ்சது ஃபிரெண்டு அது மாரி இருக்குறத எடுத்து நீங்க பண்லா நண்பா அத ட்ரை பண்ணுங்க நண்பா உங்களுக்கு நீங்க தான் நண்பா ஒரு அடையாளத்த உருவாக்குங்க நண்பா
ஆமா ஆமா நண்பா நாங்களு அப்படித்தா நண்பா நினைச்சிட்டு இருக்கோ நானும் தம்பியும் இதெ தா நண்பா என்ன இது பொழப்பு இப்டி போய்க்கிட்டு இருக்குன்னு நானும் நெனச்சுட்டு தா இருக்கே நண்பா இந்த வருடத்துக்குள்ள ஒரு நல்ல தொழில நாங்க எடுத்துருவோ நண்பா
நீங்க நினைக்கிறீங்க நண்பா நினைக்கிறதே போதும் நண்பா அதுவே முதல் வெட் ற்றி தான் நண்பா நீங்க நெனச்சாலே அது உங்களுக்கு சூழ்நிலை காலம்லா உங்களுக்காக ஏற்படுத்தி கொடுக்கு நண்பா நீங்க முயற்சி பண்ணுங்க சின்ன ஸ்டெப் எடுத்து வச்சாலு அது வெற்றிதா நண்பா யாருமே பாத்தீங்கன்னா வாயில தான் பேசிட்டு இருக்காங்க நண்பா நீங்க ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்க அதுக்காக ஒரு முயற்சி ஒரு வேற உங்களுக்கு வெற்றிதா நண்பா நீங்க ட்ரை பண்ணுங்க நண்பா
சொல்றதே எனக்கு ஒரு புத்துணர்ச்சி இருக்குது நண்பா நீங்க சொன்னதுக்காகவே நாங்க இந்த வருடத்துல நானு என் தம்பியும் கண்டிப்பாகா இந்த ஒரு தொழில நாங்க ஆரம்பிச்சிருவோம் நண்பா நீங்க நண்பா உங்களுக்கு அ நண்பா நீங்களு ஒரு நல்ல தொழில ஆரம்பிச்சிருங்க நண்பா
ஆமா நண்பா இப்ப இருங்க இப்ப நம்ம நாளைக்கு எந்திரிக்கிறதே டாஸ்க் நண்பா புரியுதுங்களா இப்ப வந்து நாளைக்கு இருப்போமா இல்லையா அதெல்லா எதுவுமே தெரியாது நண்பா நம்மளுக்கு ஆனா நம்ம இருக்குற வரைக்கும் நம்ம ஒரு ஒரு அடையாளத்த உருவாக்கிட்டு போயிறணு நண்பா இப்படி ஒருத்தர் இருந்தாரு இப்படி ஒருத்தர் போனாருன்னு
சும்மா இருந்தோம் செத்தோம் அப்படின்னு போகவே கூடாதுங்க நண்பா நம்ம வந்து நம்ப ஏதாது சாதிச்சிட்டு தான் நம்ம இந்த உலகத்த விட்டு போகணும் அதா நண்பா நம்ம உறவினர்களுக்கு எல்லா இப்போ இப்படிப்பட்ட ஒரு பையன் இப்ப இன்னாரோட பைய அப்படிங்கற மாரி வாழ்ந்து காட்டிட்டு தான் நண்பா போவணு
நண்பா நீங்க சொல்றது அவங்களுக்கு மத்தவங்களுக்காக வாழக்கூடாது நண்பா உங்களுக்காக உங்க அப்பா அம்மாவ பெருமப் ப பண்ணணு இன் இன் இன்னார பைய இப்படி இருந்தாரு இன்னார பைய அப் இப்படி இருந்து இப்ப இவ்வொருனால அப்புடியாயிருக்கு உங்க உங்க உங்க அப்பா அம்மாக்கு பெருமை சேர்த்தணும் நண்பா அப்பா அம்மா சந்தோஷமா வச்சாலு ஊரு கட ம் நண்பா அடுத்தவனுக்காக பாக்காத நண்பா உங்க அப்பா அம்மாவ பாரு நண்பா ஃபர்ஸ்ட்
நண்பா நண்பா அதத்தா நண்பா நானு சொல்ல வந்த நீங்க அதுக்குள்ள பாத்திங்ளா எப்பிடி சொல்லி ட்டிங்க சேரி நண்பா இப்ப வந்து பாத்திங்னா நீங்க சொன்னது ஒரு வழிய நல்லதுதா நண்பா நம்ம வாழ னு வந்தோ செத் தூங்கறது இல்லாம சாதிக்கணுன் பொறந்தாச்சுங்க ஒரு சாதனைய பாக்காம விட மாட்டங்க
ஆமா நண்பா நம்ம ஏஜ் வந்து இப்ப நம்மளுக்கு ஏஜ் எவ்ளோ வேணா இருக்லா நண்பா ஆனா உயிர் இருக்கு நண்பா அந்த உயிர் எதுக்காக இருக்கு இன்னு மூச்சு இருக்கு நண்பா
கண்டிப்பா ந கண்டிப்பா நண்பா கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி நாங்களு ஒரு சாதனைய உண்டாக்குவோ கண்டிப்பா நாளைல இருந்து நீங்க சொன்னதுக்காகவே வே ஒரு புதிய சாதனை முயற்சி படைக்கிறோங்க
படைக்கணு நண்பா படைக்கணு நண்பா
படைக்கிறோ இல்லைனா ஒடைக்கிறோ பாருங்க நண்பா கண்டிப்பா இந்த ப சாதனைய ஒடச்சி தூள் தூளாக்கி வெறியாயிருச்சு நண்பா இந்த வருஷத்துல எதாவுது ஒரு செ தொழில உண்டாக்குறோ சுத்தி இருக்கவங்க வாய பொளக்குறோ அவ்ளோ தா நண்பா
ஆ ஆமா நண்பா அவ்ளோதா நண்பா சின்ன ஸ்டெப் எடுத்து வச்சாலே நமக்கு வெற்றி தா நண்பா இப்ப நம்ம இத்தன் நாள் வந்து தூங்கிட்ருந்தோ இப்ப நம்ம ஒரு சும்மா ஒரு சின்ன ஒரு வாமப்பு ஒரு ஒர்க்கவ்ட்டு போடு அதுவே ஒரு வெற்றி தான் நண்பா நம்ம சும்மா இருக்ற இப்ப ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோ அது மாரி நண்பா வாழ்க்கைல ரொம்ப நம்ம இப்ப நம்ம ஒ இந்த பிசினஸ் பண்ண போறோ அப்டிங்கிறோ ஒரு தொழிலு எடுக்க போறோ அத பத்தி ஒருத்தங் கிட்ட போய் கேட் ட்டாலே அது வெற்றிதா நண்பா ஒரு சின்ன ஸ்டெப்பு நண்பா
ஆமா நண்பா நீங்க சொல்றது கரெக்ட்டு தா நண்பா எ இந்த வந் இந்த மாரி ஒரு பேச்சு திறமை இருக்கும் போது நீங்க ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய தொழிலதிபராகுவிங்கன்தா நா நெனைக்கிற நண்பா எ என்னோட வாழ்த்துக்கள் ந ண்பா
இல்ல நண்பா ரியலா நண்பா இப்ப நம்ம அடுத்தவங்க வந்து நம்மளுக்காக இவ்ளோ பெருமையா பேசுறாங்க அப்பிடி இல்ல நண்பா நம்ம ந நமக்குள்ள இருக்றத நா மத்தவங்ளுக்கு சொன்னம்னா அவுங்க மென்ட்டா லிட்டிக்கு கொஞ்சம்
நண்பா நண்பா நம்பா ஒரு விஷயத்த ந எப்பமே தலைல ஏத்திக்க நண்பா எப்பவுமே அடுத்தவங்க பெருமைக்காக நீங்க வாழ கூடாது நம்மளோட வறுமைக்காக வாழனு நண்பா நம்ம அடுத்தவ பெரும பேசுவாங்க அடுத்தவங்க பெருமையை பேசுனுக்காக வாழகூடாது நண்பா நம்ம வ றுமைய போக்கறதுக்காக வாழனு நண்பா இது உங்க புத்தக புத்தகத்துல புத்தகத்துலயு வண்டிலயு முன்னாடி எழுதுல எழுதி வைங்க நண்பா
ம்பா ஆனா எ வண்டி எழுதுது நீங்க எதுல வேணா பாத்துக்க மொபை கைபேசில பாத்துர்க்லா எதுல வேணா பாத்துர்க்லா ண்பா ஆனா நீங்க சொன்னது உம்யமே சொல்றன்பா இதுவே ஒரு மைண்டுகுள்ள எடுத்தலே போது நண்பா
கண்டிப்பா கண்டிப்பா நண்பா இது வந்து இப்ப இந்த நிமிச இந்த நொடி இந்த வினாடில எனக்கு தோண்னதா நண்பா ஆ எதை இப்ப எதுல பாத்து நா பேச கெடையாது நண்பா
ஆனா உண்மயாலுமே ஓகே நண்பா ஆனா நீங்க நல்லாதா பேசிங்க நண்பா இருந்தாலுமே உங்களுக்கு என்ன ஒ என்ன பண்ணணுமோ அத ஒடனுக்கொடனே பண்ணிடு நண்பா
கண்டிப்பா கண்டிப்பா நண்பா சொன்னது நூத்துல ஒரு வார்த்தை நண்பா கண்டிப்பா நா இந்த நிமிஷ இந்த நிமிஷத்துல இந்து நா ஒரு முடிவு பண்ணிட்ட நண்பா நாளைல இந்து ஏதாவது ஒரு சாதனை பண்றதுக்காக நா எந்திரிச்சிது ம முயற்சி பண்ணுவ நண்பா எனக்கு போற வேல வந்து சுத்தமா புடிக்கல நண்பா அதுக்காக இது ஏதோ பண்ணியே ஆகணு நண்பா
நண்பா நீங்க இப்ப நீங்க சொன்னதே ஒரு வெற்றிதான் நண்பா உங்களுக்கு
கண்டிப்பா கண்டிப்பா நண்பா இந்த முயற்சி முயற்சி திருவினையாக்கும் முயன்றால் சாதிக்க முடியும் எங்க நம்ம போறோ அது அந்த மாரி நம்ம
சூப்பர் நண்பா சூப்பர்
அந்த மாரி ஒரு முயற்சிய எடுத்துக்கிட்டம்னா அதாவ்து பாத்தீங்கன்னா இந்த உலகமே ஒரு உருண்டதாங் நண்பா ஆ உருண்ட தா நண்பா நம்ம இன்னொரு கால்ல பேசுவோ நண்பா நீ ரொம்ப நன்றி நன்பா நன்றி நன்றி நன்றி